வருதரப்ப மட்டா
ஏனுக்கு வர்லியே உங்கூட பேசுற லிமிட் முடிஞ்ச்சுருசாமே
அப்டியா காட்டுது
அப்டிதா வந்ச்சு அ
காம்ச்சுதா
அதுவா யூ க்ராஸ் த லிமிட் டூ காலிங் சந்தோஷம்னு ஏதோ வந்துச்சா
பத்தா அப்ப திட்ன உன்னோட நா ஒரு கால் எக்ஸ்ட்ரா தா டா பண்ணிக்கிறே இப்ப இப்ப இந்த கால் உன்னோட ஒரு கால் எக்ஸ்ட்டு தான
ஆமா
அ
தெர்லியேனா ஏ இந் மாரி வந்ச்சுன்ட்டு
இந்தக் கால் சேரி இந்த கால் கட் பண்ணிட்டு பண்ணி பாரு வருதானு இரு பேசி முட்ச்ட்டு கிஷோரு பாவோ காலேஜே கெடைக்கலட்றா காலே அலஞ்சிகிறானா ஏ அவே ஆனா அவே கேக்ற குரூப் தவிர வேற குரூப் எல்லாமே தரேன்றாங்க எல்லா காலேஜ்லமே டா
என்னா கா என்னா குரூப் கேக்குறா அவே
கம்யூட்டர் சயின்ஸ்சு
இப்ப அத எத்து என்னா பண்ண போறானா
அதெல்லா கொஞ்சோ ஐ டி கம்பெனில போலாடா
அ டே ஏ ஐ டிக்கு போ போறானான்டா
அது மாரி அவுங்க அக்கா ஏதோ வெச்சுருக்குதா அவுங்க அக்கா அவ அக்கா நீ அந்த குரூப் மட்டூ பட்ச்சு பாஸ் ஆய்யிறா நா சேத்து விட்றேன்னு சொல்லிச்சா
உம்
சார் அந்த குரூப் தா படிப்பேன்னு ஒத்த கால்ல நின்னுக்குறாரு
ஐ டிலா பச்சான்னு வச்சுக்கோ நறையா தெரிஞ்சுக்கணு இல்லன்னா ஏ ஐ வந்து தூக்கி சாப்ட்டு போய்ரு இவர
அடேய்‌ யார்னா பேசிறபோறா டேய்
ஆ
யான்டா ஏய் கத்துன்டா நா கூட இ சி எடுத்து வச்சுக்கிறனே
ஆ
இது ரெண்டுதுக்குமே போலாமா ஐ டிக்கூ போலாமா ஆ அதுக்கூ போலாமா
உம்
நல்லா ஈஸியாத்தே ஒரு வேள ஐ டில டிமாண்ட்டு ஆயிச்சுன்னா கூட அதுக்கு போய்டலா அதுல டிமாண்ட் ஆய்ச்சுனா இதுக்கு வந்துரலா ரெண்டு இதுல எதுனா ஒன்னு போயினேனா மாறி மாறிக்கூட பண்லா ஆனா பிரச்சன இல்ல ஐ டி கம்பெனி நம்பி இருந்தேனா அது ஃபுல்லா ஏ ஐ எத்துனு வந்துடுவாங்கோ நம்மன்னு நாலு வர்ஷத்துல இன்னு நாலு வருஷத்துல காலேஜ்ஜு முடிக்கிறதுக்கு
ஆ
அந்த நாலு வருஷத்துல எங்கந்து
எல்லா கவுர்மெண்ட் எக்சாமுக்கு பட்ச்சுருங்கடா அதா டா
கவுர்மெண்ட் எக்ஸாமுக்கா
ஆ
ஆ
ஏதாச்சு பட்ச்சுட்டா ஏதாச்சு வேல கெச்சுன்னா அவ்ளோதா அதுலயே போயிலா அவ்ளோதா
பர்மனென்ட் ரகோ பர்மனென்ட் அது அதா அதா பச்ச பர்மனென்ட் வேல ஆமா மாஸ்துக்கு நல்லீவு தா லீவ் போட்டாலும் காசு வந்துரும்
ஆ ஆ
அந்த ஏதாவது வயசு ஆயிச்சுனா கூட பென்ஷன்
இப்ப பென்ஷன்ல்ல ஏத்துட்டாங்க ஆ அதுக்கு பதிலு உனக்கு ஒரு லம்பான அமௌண்டட் செட்டில்மெண்ட் பண்றவாங்களா அந்த இப்போ பென்ஷன் ஆ அம்பது லட்சம் என்னமோ தந்துடுவாங்கலாம்
இப்போ ஒருத்தர் வாங்கினறபா நெஞ்சு திருதிரும் அவர் பஸ்ஸூ கண்டக்டர்ல அந்த பால் டிப்போல சி டிப்போல ஏதோ இருபாங்கல
ஆ அது மாதிரி குத்துடுவாங்க ஏன்னா ச அவங்களுக்கு சா அவங்களுக்கு சாகிற வரைக்கு தருவாங்கல்ல அதுக்கு பதில ஒரேடியா மொத்த சுத்தமா சேர்த்து பென்ஷன் இல்லாம அப்படியே குடுத்துருவாங்கலா
அறுவது லட்சம்டா அவ பசங்களுக்கு இருபது இருபது லட்சம் குடுத்துட்டாரு
உம்
அறுபது லட்சம் சும்மாவாடி
கம்பி நீக்கும் ஆ அதுலே வந்து அந்த ப்ளூ கலர் டிரெஸ் எல்லா வரும்ல்ல அவங்களுக்கு தா தந்திருப்பானனு
ஏய் ஆமாடா பஸ்ஸூ டிரைவர்கல்ரா அங்க ஒருத்தர் சூப்பர்வைசர் மாதிரி இருப்பாங்கள ஆ அவரு நம்போ கவுவர்மெண்ட் வேல காசு அதிகமா சம்பாதி பிரைவேட்ல அதிகமா சம்பாதிக்கலா நல்லா போனா கவர்மெண்ட்ல மினிமம் ஒன்றர லட்சம் தா ஆன ப்ரைவேட்ல கரெக்டா நம்ம புச்சுடோம் வை மாசம் பத்து லட்சம் ரூவா வர கூட சம்பாதிக்கலா அதா
ஆ
நீ பேசறதே கேக்க மாட்டேங்துடா
எதுவு கேக்கல
அம்மா
ஹலோ
ஆ இப்ப கேக்குது
அதா நா கஷ்டப்படணுன் சொல்ற
அம்மா
கஷ்டப்பட்டா காசு வந்துனேருக்கும்பா பர்மனட்லா ஆயிட்டா இன்னு சூ ப்பரு அந்த பிரைவேட் கம்பெனிலா அதா அங்கயே போயினேக்கலா டிராகன் படத்துல்லா பாரு அதெல்லா பாக்க சொல்தா கெத்தா இருக்கு ஆனா அதுக்கெவ்ளோ கஷ்டப்படணு
அவ எதோ நேக்கா போறா எதோ கத்துக்ற மாரி போய்ட்டா அப்டியே சேர்றன்ட்டு
பிளாட் வாங்னா கார் வாங்னா அது வாங்னா செட்டில் ஆய்ட்டா
அதனால வந்து நல்லாருக்கு
அந்த காலேஜ் இக்குது அந்த டிராகன் படத்துல காலேஜு வி ஐ டி அங் அதா எங்கூர்ல அந்த
வி ஐ டி யா அது வி ஐ டி இல்ல வேற எதோ காலேஜ்ரா அது
போர்டு மாத்திட்டு இருப்பாங்கடா ஷூட்டிங் கொசர ஆனா அந்த காலேஜ்ல்தா எடுத்தாங்கோ
ஆ
அந்த காலேஜுல எங்க ஊர்ல ஒரு பொண்ணுக்கு சீட் கெடச்ருக்குதுப்பா ஃப்ரியா
ஆ அதா சொன்னிங்ளே
காலேஜ் ஸ்டார்டிங் ஆறு லட்ச ஏழு லட்ச கட்னமல்லடா
ம்
ஒருபா இல்லயா
அதுதா ஜம்முனு பட்ச்சிக்க வேண்டியதுதா
ப பட்ச்சிம் சொன்னாங்ளா வேல சும்மா கெடையாது
ஆ
என்ன சொல்ற
அம்மா
பட்ச்சா வேல கன்ஃபார்ம் நீங்க எப் பிரசிடன்சி காலேஜ்ல பி ஏ இங்கிலீஷு அதெல்லா எதுக்குனே தெர்ல சேந்துருக்கறாங்கடா
ஆ யாரு
ஆலரச மரத்து வேலைக்கு வரான்னே மாலந் ஒரு பைய எங்க குரூப் பச்சா பி ஏ இங்கிலீஷ் சேந்துட்டா ஆ பி ஏ இங்கிலீஷ் ரா
அதா எதுக்கு எத்துக்கறா இங்கிலீஷ
தெர்லே
டீச்சர் ஆவ போறானா என்ன
அது என்னவோ பி ஏ இங்கிலீஷ் எடுத்துருக்றா
ஆ
இன்னொருத்தவே பிளான்ட் பயாலஜினு ஒரு குரூப்
ம் அதலா என்னா குரூப்னே தெர்ல புதுசாக்குதுடா எனக்கே குரூப் பேரு அது
பிரசிடென்சி காலேஜ்ல செகண்ட் சிஃப்ட் பி ஏ இங்கிலீஷு அவனு ஆமா ஆகாஸு செகண்ட் ஷிஃப்ட்
எத்தினு மணிக்கு செகண்ட் ஷிஃப்ட்னா
டூ அஞ்சி போலது
அதெல்லா வெறுப்புடா நமுளுக்கு
டேய் அவனுக்கு கர்ட்டா ஒரு மணிக் காலேஜ் வுடுவாங்க பச்சயபாஸ் காலேஜ் பசங்கள்லா இவுரு ரெண்டு மணிக்கா போசொல்லோ வொத வாங்கீன்தா போவாரு
ஆஹ்ஹா போர்தந்தா காலிலே போயின்னோ அவ்ளோ இருக்கு இப்ப பிரசிடென்சி எல்லா போகன்னு வச்சிக்கோ நாலு மணிக்கெல்லா கெளம்பி போனு இங்கந்து
ஓ அப்பதா ஒத வாங்காம போ முடியு
அஹ்ஹா
எப்டினா வொத வாங்கின்னு தா போனு பைக்ல போற மாரின்னா பிரச்சனயேல்ல
ஆமா எப்டி வேணா போல
பைக்ல யார்ரா கேக்க போற
இப்ப நீ அதே மாரி வந்து பஸ் இப் பஸ்ஸு ட்ரெயின்ல போறன்னு வச்சுக்கோ நீ வந்து எதாச்சு பொண்ணுங்கிட்ட பேசினு போய்ன்னு இருப்ப அத பாத்துடாங்கன்னு வச்சிக்கோ வேணுன்ட்டே வந்து சீண்டு வாங்கோ சீண்டியாது புண்ணாக்கு மூட்டய அஸ்ட்டு அச்சு அச்சிட்டு ஓட்டுவாங்க உன்ன
ஆ ஓடல்லா மாட்டானுங்க ஒரு ஒரே ஆள் மாட்னா என்னா பண்றது அதா அதா அதா பண்ணுவாங்க ஆ பொண்ணு முன்னாடி பின்ன அவன பத்து பேரு
அம் பத்து பேர்லா இல்ல கும்பலா வருவாண்டா ம் தனியா மாட்டிகின்னா காலி ஆமா தனியாமாட்டிகின்னா காலி நீ கும்பளா இருந்தாதா பரவால்ல கும்பல்ல ஆய் போ போய்யி சொல்ட்டு ஓடிலா கம்முன்ட்டு
ம்
தானியால்லா மாட்டி தானியால்லா மாட்டிகினா உக்கார வச்சி கொட்டுவாங்க தலைலயே
அதா இப்ப நித்தி கூட அடி வாங்கிட்டு வராண்டா
லித்திக்கா
ம்
எந்த லித்திக்க
பெருமாள் கால்னி பையன்டா நிஜன் சொல்லிட்டு அவங்கூடோ அன்பிவெச்சிருக்காரு பச் பச்சயபா ஆமா பச்சயபாஸ் கலேஸ் அஸ்டாங்கலே போன மாசத்துக்கு முன்னாடி வீடியோல்லா எத்து போட்டானுங்களே
யா
தெர்ல ஏதோ ரூட் எடுத்துக்கிறாரு பொழுதே
ஆஹ்
ஒரு பத்து பேர் சேந்து செம அடியா கொட்டி வீடியோல எட்த்து போட்டுகிறானுங்கோ சட்ட கிட்ட எல்லா கீசி ஊட்டுக்கு அம்ச்சிக்கிறானுங்கோ
ஆ
செரான அடியா தருன்னு சொன்னா ஆகாஸ் சொன்னா நறைய பேர் சொன்னாங்க வீடியோலாந்தது
ஆ
அ அப்றோ எப்டியோ பேசி அத ஸ்டோ போஸ்ட்லந்து எத்துட்டுக்குறாங்க
ஆ அவனுக்கு வேற எதோ கை வேற அடிபட்டுக்கிதானப்பா
ஆ ஆக்ஸ்டெண்ட்டடியிது
அ ஆ
அதுக் முன்னாடி தா அச்ட்ரிராங்ப்பா
பேர்தெரியாதுராப்பா இதுலா நெஜமா நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்ந்தோமா ஒ தா ஒரு தார் வன்ச்சு ஒயிட் கலர் தாரு
அ ஆ
த்து பாத்தா டக்குனு ஒர்த்தர் வந்து மைக் எத்துன் ஓடியாராரு அதுலந்து தெர்ல எதோ ஒரு யூடியூப் சேனலா ஆ அதுலந்து எதோ வீடியோ பண்றோ உங்கிட்ட ஒரு கொஸ்டின் கேக்லாமா அதில்லாம வந்து அவுங்க ஐடி ய வந்து ஃபாலோ பண்ணு சப்ஸ்க்ரைப் பண்ணிர்ந்தா அப்பயே ஐநூறுவா தராங்களா யார் அது தி யாருன்னு தெர்ல அவரு பாத்தது கூட இல்லடா யூடியூப்ல
ச அதா
ஏ நா எங்களுக்க எங் கூட கேட்டிருந்தாரா இன்னு யாரோ ஒது பைய சைட்ல இருந்தா அவ ஃபாலோ பண்ணிக்கிறா அவ்ளதா அவ காமிச்சா ஐநூறுவா ஜி பே பண்ட்ட அப்பியே
ஆ
ஆமா அத்தது ஏதோ கொஷ்ஷின் கேட்டாரு
அது ஓ தெரிஞ்சிருக்காது எப்டியா
தெர்ல
அவுள்தா
தள்ளி வன்ட்ட அவ வீடியோ எத்து நா ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்தே பாக்கல
ஆ அ பின்னாடி யாரோ கேமரா எதனா வச்சு உட
பாத்தா சைட்ல ஓரத்துல நின்னுக்குறார் இப்ப ஐஃபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் வெ ச்சி என்னைய வீடியோ எத்துனுக்குறாரு அவ்ள்தா வீடியோ எத்துட்டு காசு குடுத்து காசு அவனுக்கு ஜிபே பண்ட்டு கெளம்பிட்டாங்க
செர்தா
இத்தனிக்கு வந்து அவரு வந்து எங்க அந்த இந்து காலேஜுலதா பச்சாரா
இந்து காலேஜ்லயா அவ்ள்தா அதனால காஸ் வந்து நம்போ காலேஜ் பசங்கோ அண்ணாவத்த ஃபாலோ பண்ணிருந்தா காசனா அவரு வந்துருப்பாரு அது மேரி வீடியோ பாத்தானா எல்லா ஃபாலோ பண்ணுண்டா நம்ப எப்போ எப்பட நம்ம முன்னாடி வன்ட்டானா ஃபாலோ போ காஸ்
ஆனா வரமாட்டாங்க
அ அ த்யா சும்மா ஒ ஒரு என்னடா ஒரு நூறு பே நூறு பேரு கூட தரமாட்டான்டா
அ அ
ஒரு சப்ஸ்ரைபுச்சுனா ஒனக் எவ்ளோ காஸ்
இப்போ இப்போ ஒத்தரு இப்ப இந்த வீடியோ பாத்தானா ஒரு பத்து பேர் ஃபா ஒரு பத் து பேர்ல ஒரு இருவது பேர் அம்பது பேர் ஃபாலோ பண்ணிப்பாங்கோ யாரா
அ அ காம்ச்சுலா உங்க காலேஜன்ட எத்தன பேர் ஃபாலோ பன்னாங்க பட்டு பட்டுன்னு
அ அ
அப்புற அந்த எடத்துக்கே வர மாட்டாரு
ஹு ஹும்
வேற எங்கனா போவாரு போய்டுவாரு நம்ம ராசி பொறுத்து இருக்கு அதலா
அ
கரெக்டா இருந்தா கரெட்டா இருக்கு இல்லனா இல்ல
அஆ இரு நான் வந்து இப்போ போட்டு பாக்குறே வர்தான்ட்டு
செர்